அலோ
என்ன பண்றீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஒ நல்லாருக்கேங்க ரொம்ப நாளாச்சு பேசி ஃபோனே பண்லீங்க
ஆமா வீட்ல கொஞ்ச வேல அதிகமா இருந்துதுங்ளா
செரி செரிங்க
இப்ப ஸ்கூல் வேற ஓப்பன் ஆய்ருச்சு பிள்ளைங்ளுக்கு ஸ்நேக் குடு க்றதுகே டைம் சரியாக இருக்குங்க
அதா அதா அதாங்க அவய்ங்க போயிட்டு வரதுக்குள்ள வேற செஞ்சு வேற வக்கணுங்க
ஆமாங்க
அதனால பிசி ஆயிட்டீங்களா
ஆமா எங்க அவங்களை காலையிலே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அவசர ரமா அந்த வேலைய எல்லாம் முடிச்சுட்டு அப்றோ பாத்தீங்கன்னா மதியம் சமைக்கணும் அந் சமயல் சா கொஞ்ச நேரோ கூட உக்கார முடியாது மா ஈவினிங் அவுங்க வந்துடுவாங்க அவுங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்
ம் சேரி சேரி அதனால பிஸி ஆகிறீங்க
ஆமாங்க
நானே பாருங்க இன்னைக் காலைல இருந்து நா சமைச்சு குடுத்துவிடுநாள் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லா கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல ஸோ அதனால கால எந்திரச்சு பச்சை பயறு வேக வச்சு ஒரு நாள் பச்சை பயிறு குடுத்துடுவே ஒரு நாள் சுண்டல் குடுத்துடுவே ஸ்னாக்ஸ் ஒரு நாள் பனானா அந்த மாரிதா குடுத்துட்டு இருக்கேங்க அப்றோ ஈவினிங் வரும்போது என்ன கேக்குறா வரும்போத ஸ்வீட் பண்ணி வைங்க அப்டிங்றா அவக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கு அதனால அவளுக்கு நான் ஸ்வீட் குடுத்து குடுத்து பழக்கி இப்ப போயி ஸ்கூல் போயிட்டு வந்தோன ஸ்வீட் செஞ்சு வச்சுருங்க அப்டின்னு சொல்லி இருக்கா
என்ன ஸ்வீட்ஸ் இப்ப இன்னைக்கு
இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நா கொழுக்கட்டை பண்ணிவச்சிருந்தே கொழுக்கட்டை பண்ணி குடுத்தே சாப்ட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு
உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணுவீங்களா
ஓ தெரியுங்க பாத்தீங்கன்னா இப்ப பால் கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்க அது வந்து பா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கு பால் கொழுக்கட்டை
எப்டி பண்ணணுங்க
அது பாருங்க ஈஸிதாங்க என்ன தெரியீங்களா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணுங்க அரிசி மாவு எடுத்து லைட்டா தண்ணி கொஞ்சோ சூடு பண்ணி கை பொறுக்குற அளவுக்கு சூடு பண்ணி நல்லா மாவுல ஊத்தி பிசஞ்சுக்கணுங்க நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டு கை வச்சணும்னா அமுங்கனுங்க அந்த அளவுக்கு சாஃப்டா பெசையனும் அந்த அளவுக்கு மாவு பெசைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டி உருண்டையா பால் மாதிரி பண்ணி அதனால நம்ம ஒரு பேட்ல வச்சுக்கணு அதையே அதலா ஒரு இது தண்ணீல்ல கொதிக்க விட்டு இதையே போட்டு இந்த பால் பாலா இருக்கு இல்லலைங்க உருட்டி வச்சிருக்கம்ல மாவு அதையும் போட்டு நல்லா கொதிக்கி வச்சு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷோ வெந்தா போதூ ஏன்னா நம்ம ஆல்ரெடிதான் ஹாட் வாட்டர் ஊத்தி பெசஞ்சி இருக்கோம் இல்லைங்க அதுலயே பாதி இது வெந்துரு மாவு அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு எடுத்தீங்கனாலே போதூ எடுத்து தனியா வச்சு போட்டு நீ நீங்க ஆ நல்லா பாகு வெள்ளம் இருக்குது இல்லைங்க அது குட்டி குட்டியா என்னாச்சு அதை நல்லா போட்டு கொதிக்க விட்டு ஏலக்கா இருக்குல்லைங்க ஒரு அஞ்ச ஆரு ஏலக்கா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளங்குறது ஹெல்த்தி இல்ல தா கருப்பட்டிங்கறது புள்ளைங்களுக்கு குடுக்கலாம் ஏங்கிட்ட இன்னைக்கு கருப்பட்டி முடிஞ்சிருச்சுங்ளா அதனால இனைக்கு வெள்ளம் போட்டு நான் குடுத்தே வெள்ளம் போட்டு நல்லா அதே கொதிக்கி விட்டு இதுல ஊட்டிச்சுக்கிற பாலு நெறைய வச்சிருக்கோம் இல்லைங்க அதையும் போட்டு ஒரு ஃவைய் மினிட்ஸ் கொதிக்கி விடுங்க ஏன்னா அதெல்லாம் நல்லா ஊர் ஒன்னும் இல்லைங்க அதெல்லாம் ஊறணும் இல்ல அதனால கொஞ்சோ நல்லா கொதிக்க வீட் போட்டு நம்ம இந்த லைட்டா ரொம்பதா இல்ல ஒரு ஸ்பூன் மட்டு அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல ஊத்திட்டு தேங்காய் இருக்கு இல்லைங்க தேங்காய் வந்து கொஞ்சோ ஒரு அரை தேங்காய் நல்லா சொருகி நல்லா பாத்தீங்கனா அது அதையு போட்டோம்னா நல்லா ப்ளேவர் கொடுக்குங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடனு நல்லா டேஸ்ட்டா இருக்கு வாசனையே கம கமன்ருக்கு அவளுக்கு ரெம்ப புடிக்கு குடுப்பே நானு நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்வீட் பண்ணீங்களா
நா வந்து பால் கொழுகட்ட செஞ்சதில்லங்க இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்விப்படறே நானு செஞ்சுப் பாக்குறே ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு பால் கொழுகட்ட செய்யறதுல இப்ப நீங்க அந்த பால் மாரி குட்டி குட்டி பந்தா உருட்டி வச்சி அத தண்ணில போடுவேண்றிங்கள்ல அந்த தண்ணி வந்து கரஞ்சிராதுங்ளா
ஏனா நம்ம ஹாட் வாட்டர்ல தாங்க போடுறோ ஹாட் வாட்டர் போட்டா வெந்துருங்க ம் கரையாதுங்க நம்ம பச்ச தண்ணில போட்டா கரஞ்சிரு ஹாட் வாட்டர்ல போட்டா நல்லா வெந்து வந்துருங்க
அப்டிங்களா சேரி நா நாளைக்கி செஞ்சி பாக்கறேங்க நா நா இன்னிக்கி என்ன செஞ்சன்னாங்க கேசரி செஞ்சேங்க
ஓ கேசரியா
கேசரி எப்டி செஞ்சேன்னாங்க ரவ வந்து வறுக்காத ரவதா வாங்கனே ஏனா அங்க வருத்த ரவ வாங்கனா அவுங்க எப்டி வருக்கறாங்கனு தெரியில அதுனால நாங்க ரவ ப ச்சரவயே வாங்கி அத வட சட்டில கொஞ்சமா நெய் விட்டுக்கிட்டேங்க நெய்விட்டு அத அப்டியே வருத்தே ஏனா வாசமா நல்லா இருக்கு வறுக்கும் போது நெய்ல வறுத்து அத அப்டியே தனியா ஒரு தட்ல கொட்டி வச்சிட்டே கொட்டி வெச்சி கொட்டி அதுக்கு அப்பறோ பாத்தீங்கனா தண்ணி இப்ப ஒரு கப்பு ரவ எடுத்திருக்கே அப்டின்னா ஆ ரே மூணு மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கே ஏனா ரவ வந்து வேகணு அதனால மூணு கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்ட்டே கொதிக்க வச்சதுக்கப்பறமேட்டுக்கு அ இந்த ரவைய கொட்டிட்டே ரவைய கொட்டி ஏனா ஒரு கப்பு ரவை க்கி வந்து பாத்தீங்கனா மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்கம்போது நல்லா தண்ணி கொதி வரும்போது அத அப்டியே ஒரே அடியா கொட்டிடக் கூடாது கொஞ்ச கொஞ்சமா கொ ட்டி கெளர்ணு இல்லாட்னா கெட்டியாயிரு அதனால அத அப்டியே கெளறி உட் டுக்கிட்டே இருந்தேங்க கெளறிவிட்டு அந்த தண்ணி நல்லா சுன்ட்ற அளவுக்கு நல்லா கெளரி விட்டதுகப்புறம் பாத்தீங்கனா வெல்லோம் வெல்லமோ சக்கரயோ நா சக்கரதா போட்டே வெள்ள சக்கர ஏனா கேசரிக்கு சக்கர போட்டாதா நல்லாருக்கு வெள்ளம் போட்டா நல்லாருக்காது அதனால வெள்ள சக்கரய போடும்போது இன் கொஞ்சோ தண்ணி விட்ட மாரி ஆயிரு நல்லா கெட்டியானது வந்து தண்ணி விட்ட மாரி ஆகும் போது அந்த ஃபஸ்ட்லயே அந்த தண்ணி போ கொதிக்க வெக்கிறோல்லங்க அந்த தண்ணிலயே வந்து கேசரி போடு இப்ப மஞ்ச கலர்லியு இருக்கு ஆரஞ்சு கலர்லியு இருக்கு எங்க பசங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர்தா புடிக்கு அதனால ஆரஞ்சு கலர் பவுடரு கொட்டி அத கெளரும் போதே பாத்தீங்கனா ஆரஞ்சு கலர்லதா ரவ இருக்கு அதுக்கப்புறந்தா சக்கர போட்டே சக்கர போட்டு கெளரும்போது பாத்தீங்கனா ரவ இன்னு கொஞ்ச தண்ணிவிட்ட மாரி ஆயிரு அப்போ வந்து இன்னு கொஞ்சோ சிம்ள வச்சிக்கணு அடுப்ப ஆ கும்மில் எரிய விட்டோ அப்டின்னா அடிபிடிச்சிரு நம்ம சிம்முல வச்சிக்கிட்டோ அப்டின்னா கெலரி விட விட அது அடிப் புடிக்காது கெட்டியாகாம பாத்துக்கணு கேசரிய பொறுத்தளவு அங்கங்க கட்டி கட்டியா ஆகாம நம்ம கெளறி விட்டுக்கிட்டே இருக்கணு கை எடுக்கவே கூடாது அப்புறோ சக்கர போட்டு நல்லா கொஞ்ச கெட்டியானதுக்கப்புறோ இந்த சைடு ஒரு குட்டி வடசட்டி வச்சி பத் தீங்கன்னா நெய்ய ஊத்தி ஒன்னு நெய்யில முந்திரியு திராட்சியு பொன்நெரமா வறுத்து வச்சிருவே அத எடுத்து அந்த கேசரில போட்டு அந்த நெய்யி வறுத்த நெய்யயு அந்த கேசரிகுல்லையே ஊத் திட்டேங்க ஊத்திட்டு ஒரு கெளறு கெளறி அ எடுத்தம்னா கேசரி வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ அருமையா இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க என்ன கேசரிய பொறுத்தளவு சக்கரையோட அளவு கரெக்டா இருக்கணு இப்ப அதிகமா போயிர்ச்சுனாலு ரொம் ப இனிப்பா இருக்கு கம்மியா இருந்தாலு இனிப்பு சுவ கம்மியா இருக்கனால அந்த டேஸ்ட் வந்து மாறுபடும் அப்டிங்கும் போது சக்கர கேசரிய பொறுத்த அளவு சக்கரையோட அளவு கரெக்டா இருக்குங்க நீங்க கேசரி செஞ்சிருக்கீங்களா
ஓ நா செஞ்சிருக்கேங்க நீங்க சொல்ற மாதிரிதாங் ஆன நா என்ன பண்ணுவண்ணா நம்ம இந்த வீட்டுல யூஸ் பண்ற கோல்டு வின்னர் எண்ணெ இருக்கிள்ங் கோல்டு வின்னரு நா அந்த எண்ணெயில நல்லா ஒ எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊத்தி ஆ ப்ச் ரவய போட்டு வருத்தம்னு வச்சுக்கோங்களே ரவ நல்லா சாஃப்ட்டாயிரு நெய்ல வருதாலுமே சாஃப்ட ஆவு ஆன நெய்ய விட பாத்தீங்க நெய்யு தெகட்டிரும்லைங் ரம்ப யூஸ் பண்ணோம்னா அப்ப தெவ் தெகட்டாம கொழந்தைங்க சாப்படனுனா என்ன பண்ணணுனா நம்ம இது ப்ச் நல்லா ஆயில் ஊத்தி ரவய வருத்தம்னா கொஞ்ச ரவ நல்லா இருக்கு ரவ சீக்கிரோ வெந்து வந்துரும்ங்க அந்த மாரி டிரை பண்ணிற்குங்களா நீங்க
ஆ ஆயில்ல வறுக்கலாங்க நெய் வந்து நீங்க தெகட்டிருன்னு சொல்றீங்க நம்ம வந்து ரொம்ப ஊத்த போறது இல்லல்ல இப்ப வந்து முந்திரி இதுக்கு வணக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ தா ஒரு ஸ்பூன் அளவு தா ஊத்துவோ அதே மாரி வறுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டரா ஒ ஒரு சொட் சொட்டு சொட்டாதா ஊ ஊத்துவோ ஃபுல்லா ஊத்த போறது இல்ல எப்டியு எடுத்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தா எடுக்க போறோ நெய் எண்ணெய விட எண்ணெ வந்து உடம்புக்கு அவ்ளோ நல்லது இல்லங்க அதே நெய் பாத்தீங்கன்னா உடம்பு க்கு நல்லது அதனாலதா நா வந்து எண்ணெய்க்கு பதிலா நெய் சேத்துகரதுங்க இனி நீங்களும் வந்து செய்யும்போது எண்ணெ சேத்துகாதீங்க அதிகமா நெய் சேத்துக்கோங்க நெய் வந்து உடம்புக் கு அவளோ நல்லதுங்க பசும்பால்ல தயாரிக்கிறதுனால
அ
அப்றோ நெய்யில வந்து பாத்தீங்கன்னா நா அப்புறோ இன்னொரு சுயா உருண்ட செய்வேங்க சுயா உருண்ட வந்து பாத்தீங்கன்னா எப்டி செய்யணுனா ஆ மா இனி வெல்லோ இருக்குள்ளங்க வெல்லமு மைதா மாவு இதெல்லா ப்ச் அ இதுக்கு